வணக் கம் தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி
இப்ப வந்து பாத்தீங்ன்னா தோழி இப்ப நம்ம ஒரு கடைக்கு வந்து போறோ அப்டினாவே இப்போ நம்ப ஃபஸ்ட்டெலா வந்து பாத்தீங்ன்னா நம்ப வந்து நம்ப இருந்து காலகட்டத்துலல்லா வந்து பாத்தீங்ன்னா புடைவைகள் அப்றோ சுடிதார்ஸ் லா வந்து பாத்தீங்ன்னா அப்போதா அந்த அந்த க அந்த கடைல வந்து அதுதா நம்ளுக் கு வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு இருக்கு ஆனா இப்பருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்ன்னா இப்ப நம்ப ஒரு கடைக்கு போறோ அப்டினாவே அதுக்கு பேர் வந்து கூட வெஸ்டர்ன் வேர்ன்ற மாரி சொல்றாங்க அந்த மாதிரி இப்போ சுடிதாரே எடுத்தா கூட நம்ப ஒரு ட்ரெடிஷ்னலா போட்டாதா நம்பளுக்கு வந்து நல்லாருக்குன் சொல்லி நம்ப எடுக்க போறோ அப்டினாவே அந்த சுடிதார்லே வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்டி நம்ளுக்கு மாடனா நம்ளுக்கு வந்து எப்டி இருக்குன்ற மாரி அதுலே நம்ளுக்கு இப்பருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து இந்த ஆடைகளுல வந்து பாத்தீங்கன்னா அவ் அவ்வளவு நாட்டமே இல்லாம எனக்கு போச்சு ஏன்னே தெரியல ஏனா நா ஒரு சில டைம்லல்லா வந்து பாத்தீங்கனா நா கா படிக்கும் காலகட்டத்துல நா வந்து வேலைக்கு போ போந்து காலகட்டத்துலலா வந்து பாத்தீங்னா எங்களோட அம்மா அப்பால்லா வந்து பாத்தீங்கனா இந்த சுடிதார வந்து பாத்தீங்கனா இப்ப நாங்க போய் கடைல போய் நாங்க எடுக்கறத விட அத மெட்டீரியலா நாங்க வாங்கி எடுத்துட்டு வந்து அது நாங்க டெய்லர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாத்து பாத்து நாங்க வந்து தைப்போ ஏனா ஒரு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து ஒரு ஒரு ஒரு டிசைன் செட் ஆகு இன்னொரு டிசைன் செட் ஆகாது அந்த மாதிரிதா வந்து பாத்தீங்கனா நம்மளோட காலகட்டத்துலதா அதிகமா இருந்துச்சு நம்ம படிக்க வந்த காலகட்டத்துலலா வந்து பாத் திங்னா நம்ம கல்லூரிக்காலா போம்போது நம்ளுக்கு பாதி வாசி வந்து பாத்தீங்னா அந்த மெட்டீரியல் துணியதா நம்ம எடுத்து டெய்லர் கிட்ட போய் நம்ம தைக்க குடுப்போ அது மட் அதுல நம்ம தக்கும் போது வந்து பாத்தீங்கனா அதுல காலங்களு வந்து நம்ளுக்கு ரொம்ப நாள் வந்து வரு அது உங்களுக்கே தெரியு இப்ப நம்ம என்னதா இருந்தாலு நம்ப ஒரு துணிய போய் நம் ப அது எடுத்து தக்கிறோ ஆனா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து அதுக்கா நம்பக்கு அதுக்கான நம்பளு காசு வந்து அதிகமாதா ஆகு நா இல்லன்னு சொல்லல அனா அதிகமா ஆனாலுமே நம்ளுக்கு அந்த துணி தான நம்ளுக்கு வந்து பாத்தீங்ன்னா நம்ளுக்கு ஒரு லைஃப் வருது ஆனா அது இப்ப இருக்க புள்ளைகளுக்கு வந்து தெரிறது இல்ல இப்ப இருக்க புள்ளைகள் என்ன பண்றாங்கனா ஒரு கடைக்கு போனா போன உடனே வந்து பாத்தீங்கனா இப்ப நம்மளுகா நம்மளுக்கு தச்சு வச்சிருப்பாங்கள்ள சுடிதாரு அந்த மாதிரில்லா வெஸ்ட்டன் வேர் இந்த ஜீன்ஸு இந்த டாப்ஸு அந்த மாரி அதுக்கு மா அது மேலதா வந்து பாத்தீங்னா இப்ப இருக்க புள்ளைகளுக்கு வந்து நாட்டமு அதிகமா வருது அத எடுத்து அவங்க உடுத்தும்போது கூட இப்ப நம்ப எங்கேயாவது ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்கள ஒரு விழாக்கள் இல்லனா வந்து இப்ப நம்ம வீட்டில்ல வந்து எதாவ் து ஒரு விழா நடக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள அவங்க அணியும்போ அணியிறாங்க இல்ல அவங்ளோட நண்பர்கள அவங்க பாக்கும் போது அவங்க அத அணிவித்து போறது வந்து நம்ளுக்கு அது அவ்ளோ பெருசா தெரியல ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்பளோட குடும்ப விழா இல்லனா எதாவ்து ஒரு ஆ அந்தக் கோயில் திருவிழா அந்த மாரி எடத்துக்கலா நம்ப வந்து நம் புள்ளைகள வந்து கூட்டுட்டு போறோ அப்டின்னாவே அந்த மாரி எடத்துல வந்து அவங்க அந்த மாரி துணிய அணியும் போது நம்மளுக்கே அந்த எடத்துல வந்து ஒரு தர்ம சங்கடமாதா ஆகுது ஏனா நம்ப வந்து நம்பளே வந்து பாத்தீங்கனா எத்தனையோ புள்ளைகளுக்கு சொல்லிருக்கோ இவங்க வந்து எதுக்கு இப்டி துணியா அணிவித்து புள்ளைகள கூப்ட்டு வராங்க ஒரு கோவில் திருவிழாவுக்கு வந்து இப்படித்தா புள்ளைகள கூப்ட்டு வருவாங்களான்ற மாரி நம்பளே வந்து ஒரு சில டைம் வந்து நம்பளே நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து அறிவுரை சொல்லி கூறியிருக்கோ இதுவே நம்ப புள்ளைங்கள் பண்ணும் போது நம்பளாள்க்கு வந்து அறிவுரை கூட சொல்ல முடில இப்ப புள்ளைங்கள் கிட்ட பேய் நம்ப பேய் நீ இது போடாத இந்த மாதிரி நம்ப வந்து அ கோவில் திருவிழாவுக்கு போறோம் அங்க வந்து ஊர்ல இருக்கவுங்க எல்லாருமே வருவாங்க அவங்க வந்து ஒ புள்ளைங்கள பாக்கும் போது நம்ம புள்ளைகள் நீங்க அ அணிந்திருக்க துணிய பாத்து வந்து பாத்தீங்னா நம்ம எப்டி வளர்த்துக்காங்கன்றத வந்து பாத்தீங்கனா அ ஊர்ல இருக்கவங்கலா நெனப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கு அது என்னோட கருத்து கெடயாது உடைகள் வந்து பாத்தீங்கனா நம்பளுக்கு விருப்பமானத நம்ப வந்து அணிவிக்கணு அது அதுல வந்து இது எனக்கு எந்த ஒரு இதுவுமே கெடயாது ஆனா புள்ளைகள்க்கு வந்து அதுக்கான ஒரு உரிமையு நானு குடுப்பே ஏனா வந்து புள்ளைகள் ஆடைகள் வந்து பாத்தீங்கனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடைகளின் மீது அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டு சோன் இருக்கு அப்படினா அவங்க அத அணிவிச் ச அதுல எந்த ஒரு தவறு இல்லை தா நா வந்து நெனப்பே அதுவே வந்து பாத்தீங்கனா ஆடைகள்லயே வந்து பாத்தீங்கனா எந்த இடத்தில் எந்த ஆடை வந்து நம்பளுக்கு அணிவிக்கணும்ன்ற ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த முறய மட்டு வந்து பாத்தீங்கன்னா நா எ புள்ளைகளுக்கு நா வந்து நெறய டைம் வந்து நா சொல்லியு குடுத்துருக்கே ஆனா இப்ப இருக்க புள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பாதி புள்ளைகள் வந்து நம்ம சொல்றது கேக்றதே கெடையாது கேட்டா வந்து இதுதா மாடர்ன் இதுதா ஃபேஷன் அந்த மாரி அதுக்கு நம்ப ஒண்ணு சொல்றதுக்கு அதுக்கு வந்து மறுப் க்கோ அவங்க சொல்றது வந்து சம்பந்தமே இல்லாததா ஒண்ணு இருக்கு இப்போ எ எனக்கு என்னன்னா நம்போ நம்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளந்த காலகட்டத்துல வந்து நம்மளுக்கே தெரியு நம்ம அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாரி துணிகள் தா நம்ளுக்கு வந்து எடுத்து குடுத்துருப்பாங்க அ நம்மளுக்கு வந்து சுடிதார் அதையு மீறி போனா அ இந்த கோவில் திருவிழாக்கு வந்து பாத்தீங்கனா இந்த நம்மளுக்கு வந்து இந்த சாரீ தா நம்ளுக்கு எடுத்து குடுப்பாங்க அந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா நம்பளுக்கு அந்த வருஷத்துக்கு ஒரு ஒ ஒண்ணு ரெண்டு சேரீ கெடக்கும் போது அதுல நம்ப கோவில் திருவிழாவுல நம்ப போட்டு நம்ப நடக்கும் போது அதுல நடக்குற சுகமும் தனி அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் நம்பள பாத்துட்டாங்கனா அதுல கெடக்கிற சந்தோஷமு நம்பளுக்கு நல்லாருக் குன் சொல்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படினு நம்பளுக்கு அதுவே வீட்ல வந்து நம்ப சொல்லி சொல்லி நம்ம சிரிப்போ அது வந்து அதெல்லா ஒரு காலகட்ட இப்ப இருக்குற புள்ளைங்கள்க்கு வந்து ஒரு கோவில் திருவிழாவுக்கே கூட்டு போனா கூட அந்த கோவில்ல போய் நம்பளுக்கு அதுல என்ன இருக்கு அங்க வந்தா எனக்கு போர் தான அடிக்கு அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின் தா இப்ப இருக்க புள்ளைகள் சொல்றாங்க அது எனக்கே ஒன்னும் புரியல இது என்னதிது நம்மளுக்கு வந்து வருஷ வர்சத்துக்கு ஒரு வாட்டி கோவில் திருவிழா எப்படா வருவன்னு நம்ம இருப்போ நம்ம புள்ளைங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி நாட்டமே இல்லாம இருக்குதே அப்படின்னு ஒரு சில டைம் நா என்னோட கணவரிடம் சொல்லி நா வந்து பொழம்புவே ஆ இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து எது வந்து நிம்மதின்றதே தெரியல எது சந்தோஷன்றதே தெரியல இந்தத் தொ கைபேசி தொலைபேசியிலயே பசங்க வந்து முழுகிட்டு அதுல வந்து இப்போ கோயில் திருவிலாவே போனா கூட அதுல ஒரு போட்டோ இல்லன்னா ஒரு வீடியோ எடுத்து அதுல ஒரு ஸ்டேட்டஸ் அது வச்சா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து இதுக்கப்பறோ எனக்கு போர் அடிக்குது வீட்டுக்கு எப்ப போலா இவ்ளதா இங்கங்க இப்ப இருக்க புள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்னா தோணுது இது வந்து எனக்கு புரியல இப்ப இப்ப இருக்க புள்ளைங்களுக்கு எதனால இப்ப நாட்டமே இல்லாம இருக்கறாங்க நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க சகோதரி ஏன்னா இது வந்து இப்ப இருக்க புள்ளைங்க ரொம்ப இப்டி பண்றாங்களா
பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது மேல கோயில் போறதோ இது மாதிரி விஷயங்கள்லல்லா உங்களுக்கு ஒரு நாட்டம் இல்லாமதா இருக்கு ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளோடா நம்மளுக்கு இருந்த வாழ்க்கை முறைகள் வேற அவங்களுக்கு இப்ப இருக்கிற முறைகள் எல்லாமே வேறையா இருந்துட்ருக்கு இல்லைங்களா அப்போ வந்து நம்மளோட வீட்ல பாத்தீங்க அப்டின்னா திருவிழா காலங்கள் வருது அப்டின்னா நம்ப வீட்ல இருக்கிற நம்மளோட அம்மா சொல்ற விஷியங்கள தா நம்ப கேப்போ செய்வோ ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து அவங்க அவங்களே வந்து அவங்க உங்ளோட முடிவ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து உடைகள்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப கோவில் போறோ அப்டின்னாலே அப்ப வந்து நம்ப ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோனா நமக் வந்து பாவாட சட்டை வந்து வாங்கி குடுப்பாங்க ஒரு கட்டதுக்கு அப்றோ வந்து தாவணி பாவாட வந் து வாங்கி குடுப்பாங்க இதுதா வந்து நம்பள வந்து கோவிலுக்கு போகு மோது ஓரு உடயாவே வந்து நம்ப உடுத்திட்டு போவோ இப்டிதா போனு அப்டின்றது இருந்தது ஆனா இப்பருக்குற காலகட்டங்கல்ல பாத்திங்க அப்டின்னா இது எதுவுமே நடக்கற்தில்ல இப்ப நம்பளயே பாருங்க நம்ப கோயிலுக் போறோ அப்டின்னா நம்பளோட அ திருமணத்திற்க்கு முன்னல்லா நம் வந்து வீட்ல சொல்றத தா கேட்டு நம்ப அப்டிதா போய்ட் ட்ருப்போ அ திருமணத்திற்க்கு முன்ன வந்து இந்த சுடிதார் இதெல்லா வந்திருந்தது அப்பியு நம்ப அதெல்லா போட்டுட்ருந்துருக்கோ ஆனா திருமணத்துக் அப்புறமு வந்து நமக்கு என்ன பண்றோனா அ கொழந்தைகள தூக்கணு செய்யணு அப்டின்றதுக்காக முடிஞ்சளவு வந்து நம்ம வந்து இந்த பொடவை கட்டதா நம்ப முயற்ச்சிக்றோ முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல மட்டுந்தா வந்து நம்ப இந்த சுடிதாரு அது மாதிரி விஷ்யங்கள் போட்றோ அது கூட பாத்திங்னா ஒரு நாகரீகமா வந்து இருக்ற மாதிரி தா ஒரு உடை இதெல்லா வந்து நம்ப உடுத்துவோ ஆனா இப்பருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்க அப்டின்னா ஒரு நாகரீகமான உடைகள் அவுங் உடுத்துறாங்ளான் கேட் ட கண்டிப்பா இல்ல ஏன்னா வந்து இப்போ கோயில்க்குள்ள என்ன பண்றாங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் போட்டுட்டு வராங்க கோய்லுக் வந்து நம்ம அது மாதிரி போட்டுட்டு வர்ரது முடிஞ்சளவு வந்து தவிர்க்கலா ஏனா அது வந்து ஒரு நல்ல விஷ்யோ இல்ல இல்லைங்ளா நம்ப போறதா இந்தா ஒரு மன அமைதிக்காக சாமி கும்டதா போறோ நம்ப நம்பளோட காலக்கட்டங்கல்ல தல வாரி வந்து பூ வெச்சு விட்டுருவாங்க நம்ப வீட்ல அ அந்த பூ வெச்சிட்டு தா நம்ப கோயிலுக்கே போவோ இப்ப நம்ப போனாலுமே அப்டிதா நம்ப போய்ட்ருக்கோ ஆனா இப்பருக்கற பிள்ளைகல்ல வந்து நெறய பேரு வந்து தலய வார்றதே இல்ல தல வாராம அப்டியே விரிச்சி விட்டுட்டுதா வந்து கோவிலுக்கே வராங்க நம்ப ஆனா இதே வந்து நம்ப வீட்ல வந்து நம்ப இருந்தோ அப்டின்னா நம்ளோட அப்பருந்த அப்பருக்கு மோது நம்ளோட அம்மா வந்து கண்டிப்பா நமக்கு நம்ம வந்து அடியே வாங்கிருக்ற நாட்கல்லா இருந்துருக்கு ஆனா இப்பருக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்லவு முடியற்தில்ல அவுங்க சொன்னாலயுமே வந்து கேக்கற்தில்ல உடைகள் எல்லாற்மே வந்து பெண்கள்க் வந்து ஒரு சுதந்தரம் சுதந்தரம் சொல்லிட்டு சொல்லிட்ருக்காங்க ஆனா எல்லாத்திலியுமே சுதந்திர குடுத்துருக்காங்க இல்லாம இல்ல ஆனா வந்து சிலர் பண்ற சில தவறுகளால வந்து அந்த உரிமைகள் வந்து நெறைய பேருக்கு வந்து பறிக்கப்பட்டுட்டு தா இருக்கு அது முழுசா உங்ளுக் கெடைக்குதான் கேட்டா கெடைக்றது இல்ல ஏ அப்டின் பாத்தீங்கன்னா அவுங்ளுக்கு ஒரு சிலர் வந்து இந்த மாரி உடை தப்பா போட்டு போறத்னாலயு அங்க பக்கத்ல இருக்கறவங்க தப்பா பேசுறத்னாலயு வந்து நெறைய பேர் வந்து இன்ன பண்றாங்கனா நமக் இது மாதிரி நம்ளோட பிள்ள போச்சி அப்டின்னா நம்ளோட பிள்ளைக்கு இது மாதிரி தான பேசுவாங்க பண்ணுவாங்க அப்டின் சொல்லிட்டு அவுங்ளுக் வந்து அவங்ளோட் த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே கட்டுப்படுத்தற ஒரு சூழ்நிலை வந்திருச்சி அப்பெல்லா நம்ம வந்து பாத்தீங்ன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக் மேல வீட்ல இருந்து நம்மள வெளியவே வந்து அனுப்ப மாட்டாங்க அது இரவு நேரங்கள்ல பொதுவா அனுப்பவே மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைல பாத்தீங்ன்னா இரவு நேரங்கள்லயு வந்து நெறைய பேர் வந்து தனியாவே போறாங்க ஆ நம்ம வந்து நம்ளோட காலகட்டத்தில வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதா இருக்கட்டு ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டு நம்ளோட கூட வந்து நம்ம பெற்றோர்கள் தா வந்து நமக்கு வருவாங்க வந்து அந்த இன்டர்வியூ முடிஞ்சி நம்ம அங்க வந்து எப் எப்டி போறோ எப்டி பண்ணணு இது எல்லாமே சொல்லி குடுத்துட்டு போவாங்க ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைக வந்து அவங்களே போறாங்க அவங்களே வந்து ஆ ஹாஸ்ட்டல் பாத்துக்கறாங்க அவங்களே தங்கிக்கிறாங்க அவங்களே எல்லாமே பாத்துக்கிற ஒரு காலகட்டம் இருக்கு அது ஒரு நல்ல சுதந்திரம் வந்து இன்னொரு நல்ல விஷ்யோந்தா ஆனா அது வந்து சில தவறான முறைலியு வந்து பயன்படுத்திறாங்க அதனாலதா வந்து எல்லாரு வந்து என்ன பண்றாங்க காலேஜ் இப்ப முடிச்ச ஒடனே வந்து திருமணம் பண்ணி வெச்சிட்லான்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு போய் வந்து திருமணம்ன்றதுல வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஒரு அனுபவமே இல்லாதவங்கல வந்து திருமணத்துகுள்ள போய் தள்ளி விட்டுறாங்க சில பேர் வந்து அது புரிஞ்சு இது பண்ணி வந்துறாங்க சில பேரால அதுல இருந்து வந்து தெளிவு வர முடியுறல இல்ல இதுனால நெறய விவாகரத்துகள் கூட நடந்துகுட்டிருக்கு ஏன்னா ஒரு புரிதல் இல்லாம ஒருத்தருக்கு அ அவங்ளோட வயசு து வித்தியாசம் பாக்காம இது மாதிரி விஷயங்கள் எல்லா வந்து பண்ணிட்றதுனால நெறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா உடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் மாத்னா நல்லாருக்கு ஏன்னா வந்து நெறைய விஷ் இப்ப நம்ம க என்ன பண்றோன்னா வீட்ல போட்டுக்கறதுக்காக தா இந்த நைட்டன்றது கண்டு புடிச்சாங்க ஆனா என்ன பண்றாங்க நைட்டிய போட்டுட்டு வண்டில ஸ்கூட்டி எடுத்துட்டு சுத்துறாங்க கடைக்கு போயி தீங்ஸ் வாங்கிட்டு வராங்க அது ஒரு சிட்டிலியே பாத்தீங்கன்னா நைட்டி போட்டுட்டுதா வந்து அதுக்கு மேல ஓனி போட்டுட்டு வந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க நைட்டீன்றது நம்ம வீட்டுக்குள்ள போட்டுக்கறதுக்காக கண்டுபுடிச்ச ஒரு விஷயத்த ஒரு நகர்புறங்கள்ல வந்து கடைக்கு போறதுக்கு வெளியே வர்துக்கு எல்லாத்துக்குமே அப்டித்தா வராங்க அந்த எடத்துல வந்து அது கொஞ்சோ தவிர்க்கலாலே ஏன்னா வந்து நம்ம நைட்ல போட்டுக்கறதுக்கு அத யூஸ் பண்ணிக்கலா ஒரு ஃப்ரீயா இருக்கறதுக்காக ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க மொத்த எடமு அந்த நைட்டிலியே தா சுத்திக்கிட்டு இருக்காங்க உய் இவங்க வந்து இன்னு நைட்டி போட்டுட்டு வந்து இந்த ஆ டிரஸ் வாங்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கெல்லா தா போகாம இருக்காங்க அதுக்கு வந்து இன்னு கொஞ்ச நாள்ல போக ஆரம்பிச்சிருவாங்களா என்னன்றது தெரில ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த திருவிழா நாட்கள் கோவில் இப்டினாலே நம்ப ஒரு ஆர்வமா போயிட்டிருப்போ ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள் கோயிலுக் கூப்ட்டா கூட வறதே இல்ல நம்ப சொல்றதையு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அவுங்க கேக்கறதே இல்ல நம்ளோட பேச்சு நம்ளோட பேச்சி வந்து கேக்கறதுல அப்பெல்லா நம்ளோட வீட்ல கேக்ல அப்டி னாலே அடிதா விழு கோல் எடுத்துதா சாத்துவாங்க நம்ள புடிச்சி ஆனா இப்ப இருக்குற பிள்ளைகள அடிக்வு முடியறதுல ஏன்னா அவுங்க கை ஓங்கிட்டு நிக்கிற ஒரு காலகட்டமா வந்து இப்ப மாறிக்கிட்ருக்கு சிறு வயதுல செல்ல செல்லம் குடுக்கறதுனால வந்து அவுங்க பெரிய பிள்ளை ஆக ஆகவு வந்து அவுங்க அப் டியே இருந்து பழகிட்றாங்கன்றத நா நெனக்கிற இ இத பத்தி பேசுறோ அப்டினா நம்ம நெறய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கற மாரிதா இருக்கு தோழி இத பத்தி நம்ப இன்னொரு வாய்ப்பு கிடச்சுது அப்டினா